வணக்கம் ஹலோ வணக்கம் வணக்க வணக்கம் நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
ரொம்ப நல்லா இருக்கோ
இல்லா ஓகே ஓகே சொல்லுங்க
சாப்டாச்சா
சாப்ட்டாச்சு சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டாச்சா
ஆ சாப்டோ
ஓகே ஓகே
இன்னிக்கி என்ன டாபிக் பத்தி பேசலாம்னு நனச்சிட்டு இருக்கீங்க
எத பத்தி பேசனுனா நண்பர்கள் பத்தி பேசுவோமா இப்ப இருக்க நண்பர்களுக்கும் முன் நாம்ப இருந்த நண்பர்களுக்கும் எப்டி இருந்தது இப்ப இருக்க நண்பர்களோடைய பழக்கோ அப்ப இருந்த நண்பர்களுடைய பழக்கோ எப்டி இருந்து ச்சினு அப்டின்னு பாக்கலா ம் ம் சரி ஓகே ஸோ நண்பர்கள் அப்டின்னு எடுத்துக்கிட்டாலே நம்பளோட நண்பர்கள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உருவான நண்பர்கள் பாத்தோம்னா ஸ்கூல்ல கிடைச்ச நண்பர்களா தா இருப்பாங்க அதுல முதல் முதல்ல பேசுண நண்பர் இப்ப வரைக்குமே நம்ம டச்ல இருக் எனக்கு இருக்காங்க அது இப்ப வரைக்குமே நா யாரிட்ட போயி ஒன்னாவது ஃபர்ஸ்ட் யார் கூட உக்காந்து ஃபர்ஸ்ட் பேசுனோ இப்போ வரைக்குமே எய டச்ல இருக்கா எந்த ஒரு உதவினாலு சரி எந்த ஒரு இடத்துலயு எனக்குனா வந்து நிப்பா சோ அந்த மாரி ஒரு நண்ப வந்து இப்போ வரைக்குமே இருக்கா அதே மாரி காலேஜ்ல ஒரு நண்ப வேலை செய்யற இடத்துல வரும்போது மூணு பேருமே பெஸ்ட் ஃபிரண்ட்ஸ் என்ன ஒரு பிரச்சன எந்த ஒரு நல்ல விஷய எல்லாத்திலயுமே மொதல்ல வந்து நிக்கிறவனுங்க அவுனுங்கலா தா இருப்பானுங்க இப்ப பக்கமா என்னோட தங்கச்சிக்கு மேரேஜ் ஆச்சு கிட்டத்தட்ட இவுனுங்கலா சேர்ந்து மூணு பேரு சேர்ந்து அஞ்சு பவுன்ல இது செஞ்சானுங்க தங்கத்துல செஞ்சாங்க பவுன் எய தங்கச்சிக்கு இ ஆ எப்டி இப்டி அதா பாருங்க இப்ப வரைக்குமே எங்க வீட்ல எனக்கு இருக்க பாசத்த விட அவுனுங்க மேல தா பாசோதா அதிகோ எங்க வீட்ல வந்தானுங்கனா அவ பாட்டுக்கு வருவானுங்க வந்து சாப்டுவானுங்க அவுனுங்களே போட்டு சாப்டுவானுங்க எங்க வீட்ல எங்க அம்மாலா எதுவு சொல்ல மாட்டாங்க நா எப்டி இருக்கனோ அப்டிதா எங்க வீட்டுக்கு வருவானுங்க வந்து சாப்டுவானுங்க கொஞ்ச நேரோ உக்காருவானுங்க என்ச்சு போவானுங்க அது அவுங்க வூடு மாரி தா அப்டிதா நனச்சிட்டு இருக்காங்க இப்ப வரைக்குமே எனக்கெல்லா அந்த அஞ்சு பவுன் செஞ்ச உடனே எனக்கெல்லா கண் கலங்கிட்ட டேய் யார்ரா நீங்களா அப்டிங்குற மாரி ஆயிடுச்சு ஆனா இப்ப இருக்க பவுன் விலையில அஞ்சு ப வுன்லா கண்டிப்பா சொந்தக்காரங்களே யோசிப்பாங்க சொல்ல போனா ஆல்ரெடி செஞ்சவங்களே யோசிப்பாங்க நண்பர்களா சேந்து இந்த மாரி பண்றாங்கனா அதெல்லா உண்மையிலே ஒரு எப்டி சொல்றது ஏதோ நல்லது பண்ணிருக்க அதனால இந்த கால இந்த மாரி நண்பர்கள பாத்திருக்கனு சொல்லா
கண்டிப்பா ஏனா எனக்கூ இப்போ எனக்கு காலேஜ்லலா நா ஃப்ரெண்ட் புடிக்கல ஏனா காலேஜி ப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு என்ன சொன்னாங்கனா நம்மட்ட பேசிட்டு அடுத்த ரெண்டு கேனா நம்மல கொழுத்தி விட்டு போற ஃப்ரெண்ட்ஸ் மாரி தா எனக்கு ஃபீல் ஆச்சு பட் நா காலேஜ்ல ஃபிரெண்ட்ஸ் புடிக்கல இன்னொன்னு ஃபர்ஸ்ட் நானு அவனு எல்கேஜில இருந்து ஒன்னா படிச்சோ டென்த் வர ஒன்னா படிச்சோ பட் டென்த் லெவன்த் டுவெல்த் வர ஒன்னா படிச்சோ அப்றோ நாங்க காலேஜ்ல பிரிஞ்சோ காலேஜ்ல வந்து எனக்கு கவுர்மெண்ட்ஸ் காலேஜ்ல கெடச்சிச்சு அவுளுக்கு வேற கவுர்மெண்ட் காலேஜ் ஒரு த்ரீ செட்டு ஷில் எனக்கு இப்போ எனக்கு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் மேலயே ஏஜ் ஆயிட்டு ஆனாலுமே நாங்க வந்து இன்னு அவுளுக்கும் மேரேஜ் ஆயி அவுளுக்கு ரெண்டு கொழந்த எனக்கு கொழந்த ஆயிட்டு நெறைய பேரு அந்த மாரி ஸ்டில் நாங்க இது வரைக்கு கான்வொகேஷன்ல இருக்கோ
இருக்கோ பரவால்ல ம் ம் ம் ம் அதா
நா வந்து வெள்ல இருக்குறதுனால வந்து பாக்க முடியாது ஆனா ஃபோன் பண்ணிட்டே இருப்போ இப்போ உங்க ஊர்ல வந்து நா கொஞ்சோ ஊருக் வந்தோன்ன லாஸ்ட் டைம்ல இங்க ஒரு வேலையா இருக்குனு வந்தாங்க வந்து பாத்தாங்க ரொம்ப நாள் கழிச்சு மீ பண்ணோனே ரொம்ப சந்தோசமா இரு
சந்தோசம் ம் ம் ம் ம்
ஒரு நாள் நம்ம சண்டே மீட் பண்ணு கோயில்ல வாங்க நம்ம கோயில் மீட் பண்ணி உன்னோட கொழந்த நம்ளோட கொழந்த என்னோட அவளோட கொழந்த எல்லா கூட்டு வந்து நம்ம கொழந்தைல்லா இன்ட்டிடியூஸ் பண்ணி அவுங்க ஃப்ரெண்ட் ஆகணு அப்டினு சொல்லி பேசிட்ருந்தோ உண்மைக்குமே அதுவ நம்ம அப்போ எந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா அந்த மாரி ந நம்ளோட கொழந்தைளூ கண்டினியூ பண்ண வைக்கறாங்கனு இன்னைக்குமே எனக்கு சந்தோஷமா தா நா ஃபீல் பண்ண
கண்டிப்பா கொஞ்சமா ஏனா லைஃப்ல வந்து அப்பா அம்மாக்கப்றோ நண்பர்கள் தா கூட நிப்பாங்க எதுக்காருந்தாலுமே நம்ம நம்ப அப்பா அம்மா கூட ஷேர் பண்ணாத விஷயத்த கூட பாத்தீங்னா நம்பர்ட்டதா ஷேர் பண்ணுவோ ஒரு ஏதோ ஒரு பிரச்சனையாருக்கட்டு ஏதோ ஒரு ஏதோ ஒரு பிரச்சனைருந்தாலு அவன்ட்டதா ஃபர்ஸ்ட் சொல்லுவோ அதுக்கப் றோதா வீட் ல சொல்லுவோ அவ அவ ஒரு விஷயத்த சொல்லுவா இந்த மாரி பண்ணு இந்த மாரி பண்ணு அவ நமக்கு அட்வைஸ் பண்ணுவா அவ சொல்றது ஒரு விதத்ல கரெக்டாவே அதனால பாத்தீன்னா அவன்ட்ட சொல்லுவோ அவ வந்து நம்மட்ட சொல்றதாருக்கட்டு அதாவது பாத்தீங்கனா வீட்ல சொல்றது இது கூட அவுங்கிட்ட அதிக பேசுவோனு வச்சுக்கோங்ள வீட் ல கூட அவ்ளோ பேசிருக்க மாட்டோ ஆனா அவகிட்ட அவ்ளோ பேசுவோ ம் ஷேர் பண்ண முடியாது ஆமா அப்டிங்கம்போது ஒரு எப்டி சொல்றது டாக் டு டாம் மாரி தா சொல்லுமோ என்னாலா சொல்லா அவகிட் ஃப்ரீயா என்ன வேணா சொல்லா எந்த ஒரு விஷயமா இருத்தாலு வெளில சொல்ல மாட்டா அவ அதே மாரி அவ என்ட்ட சொல்றோ அந்த மாரிதாருக்கு மூணு பேருமே அந்த மாரிதா எனக்கு ம் சொல்லுங்க சொல்லுங்க
ஏனா இப்ப உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் வந்து என்ன ஃப்ரெண்ட் ஷிப்னா எல்லாத்தையு நா கொற சொல்ல மாட்ட ஒரு சிலது வந்து கேம் விளாடுற மாரிருக்கு
ஆமா ஆமா உண்மதா நானே பாத்துருக்க
புனிதொ இல்ல ம்
ம் ம்
இங்கன சொல்லிட்டு அங்க சொல்றது அங்க சொல்லிட்டு இங்க சொல்றது அந்த மாரிதா இருக்கு என்னோட பொண்ணுட்ட நா சொல்லுவ ஃப்ரண்ட்ஷிப்பே பிடிக்காது அப்டிம்பே
ஆமா இப்பருக்க காலகட்டங்ள் மாறிருச்சு சொல்ல போனா முன் நம்மள மாரி நண்பர்கள் யாரு கெடைக்க மாட்டாங்க இப்பருக்க பசங்க கிட்ட இந்த மாரி அந்த ஈகோ ப்ராப்ளம் இப்பருக்க பசங்க கிட்ட அந்த பொறாம இருக்கு நறையா இருக்கு கொஞ்சொ இல்ல நறையாருக்கு என்ன விட நீ பெருசு சமமாருக்க கூடது என்னோட நீ பெருசா இது பண்ணுவ அந்த மாரி இருக்கு நறைய இப்பருக்கபசங்க நானே காட்ட போர விண்ல ஆமா நம்ம தா நெறைய விட்டு குடுத்து போனோ நண்பர்களாக நெறையசெஞ்சோ நண்பரே தப்பண்ணிருந்தாலுமே நாம அந்த எடத்துல நினச்ச ச்சு தண்டிச்சாலுமே நம்ம அந்த தப்ப ஏத்துக்குவோ அந்த மாரிலா இருந்துச்சு இப்பெல்லா தப்பே செஞ்சாலு பக்கத்தெருவுல சொல்லிட்டு போயிருறாங்க ஆ அந்த மாரி மாறிருச்சு இப்பருக்க காலகட்டங்கள் பொறாமை போட்டி அந்த மாரி மாறியிருச்சு நல்லாவே பேசுவாங்க அவனோட ஒரு மார்க் அதிக வாங்கிட்டாங்கனா அவன்ட்ட பேச மாட்டாங்க நீ எப்டி என்னோட அதிகோ ஒரு மார்க்வாங்கலா ம்ச் அப்டிங்கற ஒரு பொறாம தா அப்டிங்கிற மாரி இப்பிருக்க பசங்க மாறிருச்சுங்க இதுக்கு என்ன காரணொ இருக்குனா தெர்லயே நீங்க சொல்லுங்க
எனக்கு தெரியாததே நா உங்கள கேக்குறே
அது அது என்ன எப்டி சொல்றது இப்ப இரு க்கு என்ன காரணொனு பாத்தீங்கனா அந்த எப்டி சொல்றது உண்மையான நட்புங்கறதுல்ல வச்சுக்கோங்களே பசங்க கிட்ட ட வந்து விட்டு கொடுத்து போறது நட்பு ஆ ஆ சொல்லுங்க சொல்லுங்க
உண்மையான நட்பு இல்ல அவங்களுக்கு தேவ இருக்கு யூஸ் பண்ணுறாங்க ஏதா அது மணியாருந்தாலு சரி படிப்பு விசியோ வேர எங்கியு போறதாருந்தாலு சரி பட் அவங்களுக்கு தேவ இருக்கு யூஸ் பண்றாங்க
யூஸ் பண்றாங்க கழட்டி விட்டுர்றாங்க உம் உம் உம் அதா ஒரு படத்துல வரும் இல்ல உங்களால நா நல்லா இருக்கணு என்ன விட உங்கள விட நா நல்லா இருந்திரக் கூடாது அப்பிடின்னு சொல்லி ஒரு படத்துல வரு அந்த ஏதோ ஒரு படத்துல வரு நீங்க கேட்டுரு
நீனா நானால நேத்தோ முந்தாநேத்தோ நா ஒரு வீடியோ பாத்தே
ஆ ஆ
ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு சிறந்த பிரண் ந நண்பர்கள்
ம் ம்
ஒருத்த அவங்க வந்து சிங்கிள் மதர் ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஃபேமிலி பட் அவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டாங்க ரொம்ப என்ன ரொம்ப ஃபிரெண்ட்ஸா இருந்தாங்க பத்து வருஷோ ஃப்ரெண்ட்ஸு பட் ஏதோ எடத்துல வந்து ஃபிரெண்ட்ஸ் ஆயி அவுங்க ஒண்ணுக்குள்ள அவுங்க வீட்டுக்குப் போறது இவங்க வீட்டுக்குப் போறது ரொம்ப எதுனாலுமே ஷேர் அப்டியே ரொம்ப சப்போர்ட்டா இருந்த ஃபிரெண்ட்ஸு பத்து ஆஃப்டர் பத்து வருஷோ கழிச்சு அவுங்க ரெண்டு பேரு பேச மாட்டாங்க என்னோட ஃபிரெண்ட் எ கூட பேச மாட் ட்டாங்கன்னு சொல்லி ஆப்போசிட்ல இவனு சொன்னாங்க அதுக்கு காரணோ என்ன அவங்க ஃபிரெண்ட்ஷிப்ப வந்து ஆ நம்ம ஃப்ரெண்டஷிப்பு இன்னு பிரியக் கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க பையன அவங்களுக்கு கட்டி குடுக்கறது அவங்க பொண்ண இவங்களுக்கு குடுக்கறது அந்த மாரி இருந்துச்சி அப்பிடியே பண்ணிட்டாங்க பேசி வெச்சுட்டாங்க செரி உ பையன எனக்கு புள்ளைய கட்டிக்குடு அவுங்க புனிதமான நட்பு கன் கன்ட்டின்யூ பண்ணிட்டாங்க
உம் உம் உம் உம்
பண்ணி எடுத்ததுல கல்யாணோ முடியல ஒன் வீக் பிஃபோர் வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்களா பண்ணலையான்னு எனக்கு தெரில ஆனா என்னன்னா இவங்க வந்து இல்லம்மா பொண்ணு வந்து இல்ல நீ ஒ அம்மா உட்டுட் டுட்டு வந்துரணு உங்க அம்மா சிங்கிள் மதரு அதெல்லா இருக்க முடியா து உங்க அம்மா ஏ என்னிய ஆக்சுவலி அவங்களுக்குள்ள பயோ வந்துட்டு நினைக்ககே எவ்ளோ ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலு நம்ம பொண்ண வந்து இப்பு பண்ணுவாங்களோ அவுங்க அம்மா வந் து இப்டில்லா வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்புடன் சொல்லிப் பழகி அது அவுங்க ஃபிரெண்ட்ஸ்குள்ளயே பேச்சு வார்த்த பந்தாயிட்டுருக்கு ஏன் கேக்கப்போ எங்க அம்மா கூட தா நா இருக்கோனு சொல்லி பொண்ணு சொல்லி நாலா உங்க அம்மா உட்டுட்டு நீ வா அப்பிடின்னு அந்த பையன்ட்ட சொல்லியிருக்காங்க அப்போ அந் மாமியாருக்கு தெரிஞ்சி மாமியா சத்தோம் போட்டுருக்காங்க ஏம்மா நா சிங்கிள் மதர் பையன நா கஷ்டப்பட்ட வளத்துருக்க நீ இப்பிடி கூட்டிட்டு போறதுக்கா நா கல்யாணம் பண்ணி வச்ச ஒன்னிய அப்பிடின்னு கேட்டறாங்க இத வந்து அவங்க அம்மாட்ட சொல்லிருக்கா அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்லணு
ம்
இல்லம்மா அப்பிடி இருக்க கூடாதும்மா நீ இப்பிடி பாக்கணு அப்பிடின்னுதா சொல்லணு நீங்க எப்பிடி சொல்லலா ஏ மவள தனி தனி குடுத்தனோம் போ கூடாதுன்னு எப்பிடி சொல்லலா அப்பிடின்னு சொல்லி பெண்ணோட அம்மா ஃப்ரெண்ட்டுட்ட சண்ட போடுதா பேச கொறைக்கிறப்ப பேச் தா நீங்க எப்டி என் பிள்ளேட்ட கேக்கலா ஒரு ஃப்ரெண்டா இருந்து நீங்க எப்டி பேசலா ஃப்ரெண்டு எதுலதா பேசணு ஒரு லிமிட் தா இருக்கு அதுக்காண்டி ஒ பொண்ணு வந்து தனியா கூட்டு போவா ஒரு சிங்கிள் மதரு அவனுக்கு ஒரு ஆண் தொண இல்லாம ஒரு ம் பையன வளத்துருக்காங்க நீ வர ஒ ஒனக்கு ஒ அம்மா முக்கியோன்னா அவனுக்கு அவ அம்மா முக்கியோ இந்த மாரி பண்ணதுல அவங்க ரெண்டு பேரு ஃப்ரெண்ட்ஷிப்பு பிரேக்கப் ஆயிட்
அந்தாம் பாருங்க அதாது ஃப்ரெண்ட்ஷிப்னா இந்த அளவுக்குல்லா போக் கூடாது அதாவது நா உ குவக் பையனுக் கல்யாணம் பண்ணித் தர அந்த மாரி எல்லா போக கூடாது உம் உம் ஃபிரெண்ட்ஸா இருக்காங்களா அப்டி இருக்கட்டு ஆமா அதுவே சம்மந்த பண்ற அளவுல்லா போனா இந்த மாதிரிதா ஆகு சொல்லப் போனா இப்பப் பாருங்க அவ்ளோ நல்ல ஒரு நட்பு பாத்தீங்கன்னா இந்த இந்த ஒரு பிரச்சனனால பிரிஞ்சிருச்சில்ல இதெல்லா எப்டி இருக்கு சொல்ல போனா இந்த மாதிரி எல்லா இருக்க கூடாது ம் ம
கண்டிப்பா அதெல்லா வெரி பேடு ஹேபிட் பேடு தா அதெல்லா அவங்க தப்பான டிசிஷன் பண்ணிட்டாங்க
ம் உம்
அவங்களுக்குள்ள என்ன தோணுச்சி அப்போ இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அப்போ வெளியில போனது இப் இப்போ வந்து உங்ளுக்கு பிடி என்ன என் என் நா இதுல இருந்து என்ன டிசிஸன் பண்ணனா பட் அவங்களுக்கு வந்து தேவ அந்த பைய எல்லா ப்ராப்பர்ட்டியு பேர்ல இருந்திருக்கு சேரி ஓகே பையே அவங்க காலத்து பிறகு இந்த ப்ராப்பர்ட்டி இந்த எல்லாம அந்த பையனு தா கெடைக்குன்னு சொல்லிட்டு தா அந்த பொண்ண கல்யாம் பண்ணி குடுத்துருப்பாங்கன்னு எனக்கு தோணுது
ம் உம் ம் அப்டி கூட சொல்லலா ஆனா அத்தன வருஷ நட்பு அவங்க அப்டி நெனைப்பாங்களான்னு தெரிலல்ல
அப்டி ந அப்டி நனைப்பாங்களான்னு தெரியல தா அந்த அவங்க பொண்ணு தனி குடுத்தனம் போணுன் சொல்ல போய் அப்ப அவங்க அம்மா அப்டி போ கூடாதுமா ஏ ஃப்ரெண்டு நம்ம கூடே கொண்டு வச்சி பாத்துக்கோமா ஒன்னியு பாக்கனு அவளையு பாக்கனு அந்த அம்மா சொல்லி
சொல்லிருக்கணு உம் உம் உம் மா ஆமா ரெண்டு பக்கமும் ஏதோ ஒன்னு பசங்களுக்குள்ள ஏதோ போட் நறைய இதா இருக்குபோல
உம்
ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லிருந்தா கூட வாங்கி பாங்கே ம் ம் ம் என்னதா ஃப்ரெண்டு இருந்தாலு நம்ம பசங்கள பத்து தப்ப பேசுனா கண்டிப்போ கோவவரும்முல சோ அப்டி ஏதோ ஒன்னு மாரியிருக்குன்னு நெனைக்கிற அதுல
ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிக்கு ஆனா நா நெனைச்சே இது என்ன ஃப்ரெண்டு
ம் அதுதா அதுதா
எந்த ஃப்ரெண்டு இல்லாம நம்ம ஃப்ரெண்டஷிப் வீட்டுக்குள்ள வெளில வச்சுக்க கூடணுஅந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப வந்து என்ன இன்னைக்கு நானா இருந்து சரிங்கள ச ஃப்ரெண்ஷிப் வெளியில இருக்கணு நம்ம எல்லாத்தையு ஷேர் பண்ண கூடாது நம்மளுக்குள்ள எதா டென்ஷன்ந்தா ஆனா நம்ம பேமிலி லைஃப் கூட நடந்தது எதுவு எல்லாத்தையு ஷேர் பண்ணக்கூடாது பட் நீங்க வந்து அன்மேரிடா இருந்தா ஓகே இதே இது நீங்க மேரிடா இருந்தா எதுவுமே ஷேர்
ஷேர் பண்ணக்க கூடாது ஆமா உண்மதா ப்ரரெண்ட்ஸுக்குல்லா அது ஒன்ன மெயினு நீங்க குடும்ப விசயத்துக்கு போய் அங்க போய் சொன்னீங்கன்னா அவ வந்து
இப்ப எங்க ஒய்ஃப் எப்படி எ ஒய்ப் எப்படி சண்ட போட்டா அப்படின்னு சொல்லி நம்ம பேச பப்போ அது உங்க லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகு ப்ரெண்டுக்கு வந்து ஆஃப்டர் மேரேஜ் நம்ளுக்கு நா சொல்றே ஏன்னா நெறைய எடத்துல நா பாத்திருக்கனால சொல்றே அது வந்து ப்ராளம் கிரியேட் ஆகு
ம் ம் ம் ம் தெர்ல
அவங்களுக்கு எல்லா விஷய தெரிஞ்சா அவங்க வந்து அட்வான்டேஜ் எடுத்துடுவாங்க இங்க வ
ம் போங்க ம் ம் சரி சரி சரிதோழி நம் தொடர்ந்து பேசுவோ நம்ம டைம் ஆயிடுச்சு நம் தொடர்ந்து பேசுவோ ம்
ஓகே
ம்